ஹலோங்க
வணக்கோங்க என்ன பண்றீங்க
அ இப்பத்தா அந்த ரேஷன்லா வாங்குனோங்க கொஞ்ச கொஞ்சமா பிரிச்சி வச்சிட்ருக் க சோப்பு சீப்பு அரிசி எண்ண எல்லா வன்ட்டுக்குது அதலா கொஞ்சு வைக்கணுங்க பிரிச்சி பிரிச்சி நைட்டெல்லா கொஞ்சு வேல இருக்
ஏங்க காலேல செய்ங்ளே இப்ப ஃப்ரீயா இருங்க ஏங்க இந்த எல்லா இழுத்துப் போட்டு எப் ப ஃபோன் பண்ணாலு எதா செஞ்சுக்கிட்ருக்கீங்க ஐயயோ ஒரோ ரொம்ம மோசங்க நீங்க
ஆமாங்க எதுனா வேல செஞ்சுனேதாங்க புடிக்கு இந்த சும்மாக்கறதுலா எனக்கு புடிக்குற்தில்லங்க
ஒ நா சொல்லி் குடுக்குற உங்ளுக்கு எப் புடி சும்மா இருக்கிறதுன்
சும்மா இருந்து சும்மா இருந்து தாங்க எனக் நோயே வன்ச்சு அதுனால எதுனா ஒரு வேல கண்டி கம்பல்சரி செஞ்சுன்னிப்பங்க
சரி இன்னுசு நீங்க ஆக்டிவா இருக்கீங்க போல அ நா கொஞ்சோ நேரோ நிப்பங்க கிச்சன்ல
ஆ
ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து அப்பது அதுக்கப்புறோந்தாங்க செய்வ
ஆமங்க
என்னாலலா வந்து கண்டினியூஸா நிக்கவே முடியாது
நா கூட அப்டிதாங்க கா யோச்சு யோச் இன்னா செய்வே கொன் நேர் பொறுத்து பொறுத்துதா செய்வ
ஆ
நீ இப்ப என்ன பண்ற கண்டினூவா செஞ்சு முடிஸ்ட்டு ஒக்காந்துகுலா அப்டின்ற இதுல செய்ய ஆரமிச்சுருனா அதுபாட்டுக்கி ஒரு வேல போனா ஒரு வேல வரு துணி மழ வரு காய போட்னா டக்குனு அது மடிச்சு வச்சிர்லா கையோட கையா அப்டியே ஒட் டு அப்டே நின்று யாரு செய் மாட்டாங்க நம்பதா செயணு எப்டி இருந்தாலு எந்த வேல இருந்தாலு நாந்தா செய்ணு அப்ப இன்னாத்துக் கேப் பண்ற மார் நானே கண்டுனிவா செஞ்சுன்னிப்பங்க நா என்ன பண்றது கஷ்டமா தாங்க இக்குது
பொட்டப் பிள்ளைங்க தாங்க வேலை செய்யு இன்ன ஆம்பள பிள்ளைங்க செய்யாதுங்க
ஆமா அது என்னமு கரெக்ட்டுதாங்க
ஏயா பொண்ணுங்க படிக்கிறாளோ இல்லையோ மம்மி ஹெல்ப் பண்ணவா அப்டின்னு கேட்பா நா சொல்லுவே
கேட்டாக்கூட போதுங்கங்க சந்தோஷமாக்
நா செஞ்சுக்கிறேமா நீங்க வந்து படிச்சா போது அப்டின்னு சொல்வே
ஆ
பிள்ளைய மட்டு கடைக்கு ஏதா வேணுன ஹெல்ப் பண்ணா அவ செய்யவே மாட்ட அவ்ளதா வேலவாங்குவ ம் கஷ்
உ மேல ரொம்ப பாசமா இருக்கற மாரி
ஆமாங்க அவதா என்ன ஹெல்ப் வேணு ரெண்டு பேரு பாசந்தாங்க அந்த சின்னது மேல கொஞ்சோ அட்ராக்ஷன்தா
ஆ அது ரொம்ப அட்ராக்க்ஷன் பண்றாங்க உங்கள
ஆமாங்க
அட்ராக்சன்லையே வாழ்ந்துட்டு என்னதா இருந்தாலு பெரிய பசங்கள ஏமாத்துறாங்க ஆ
எங்க இருக்னோ வந்து ஒக்காந்து ஒட்டிட்ருப்பா இல்லாம இருக்காது
ம் ஆமாங்க எல்லா கஷ்டதாங்க என்னங்க
ஐயோ ரொம்ப கஷ்டங்க எப்ப இவங்க வந்து ஸ்கூல் போவாங் லோன்டிருந்தங்க ஸ்கூல் வந்து த்ரீ தேர் ர்டி வரைக்குந்தா அத இன்னு ஒரு வாரோ எக்ஸ்டென்ட் பண்ணிதா ஃபோர் ஓ கிளாக் வரைக்கு நார்மலா இன்னு ஸ்கூல் ஸ்டார்ட் பண் பண்லங்க இங்க வந்து ஸ்கூல்லருந்து வந்து வெயிலா இருக்கு பசங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க
அ
அதனால சீக்ரோ அனுப்பிடுவாங்க மார்னிங் கொஞ்சோ லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க
ஆ ஆ ஆ
இந்த மந்த் ஃபுல்லாவே அப்டிதா கொண்டு போவாங்க
ஆமா இந்த எல் கே ஜி யு கே ஜி பசங்க புதுசா இப்பதா செட்டில்ட் ஆவாங்க அழுந்துட்டே இருப்பாங்க கொஞ்சோ அட்டாச்
பிளஸ் ஒன்னு இப்போ வந்து புதுசா சேருவாங்கல்லையா
கோயடாங்கா அந்த ஸ்கூல்லு
கோ எட் தாங்க
அப்டிங்ளா சேரி சேரி சேரி பரவால்ல ம் பசங்க கோ எட்லதாங்க படிக்கணு
இப்பெல்லா கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் எல்லா நம்ம படிக்கு போது தாங்க கேர்ள்ஸ் இருந்தது பாய்ஸுக்கு தனியா இருந்தது இப்ப யாருங்க கோஎட்டு இல்லாம இருக்காங்க
எல்லா ஸ்கூல்லையு ஒன்னா போட்றாங்க செக்க்ஷன் இப்ப ரெண்டு ரொண்டா மூணு மூணுனாலா பிரிச்சுட்டு இருக்க முடியிர்து இல்லங்க
இருங்க இங்க வந்து வேலம்மாள்னு ஒரு ஸ்கூல் கேள்விப் பட்டிருக்கீங்கல்ல அதுல வந்து செக்க்ஷன் ஐ வரைக்கு போதாங்க பயிந்துட்ட நானு
ஆமாங்க அங்க அது பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க அது அதனால வந்து மோ ஆ
ம் கேளுங்க இங்க வந்து என்னோட மூத்தார் பைய வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண் லெவன் நல்ல மார்க்ஸ் தா பண்ணாப்புடி எயிட் டி பெர்சன்டேஜ் எடுத்துட்டு வந்தாரு அவருக்கு அந்த ஸ்கூல்ல வந்து எடோ இல்லங்க
அடேங்கப்பா
அப்ப அவங்க அந்த பிள்ளைங்க எப்டி இருவே ட்ரெயின் பண்றாங்கன்னு மட்டு
அப்போ ஃபோர் பிஃப்டி தா வந்து உள்ளயே நொலையனு போலக்கு
ஆமா ரொம்போ மோசங்க அவரு வந்து சொல்றாரு ரொம்ப கம்மி நாங்கள சொன்னோ பரவால்லடா எயிட்டி இ பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல கெட ச்சிடும் நாங்க ரொம்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ருந்தோங்க பாத்தா இல்லல்ல அப்டின்ச் சொல்லி அனுப்பி வுட்டாங்க போங்க ஏ கேக்குறீங்க இந்தந்த சீட்டு கெடைக்கிறதுக்குள்ளயே அவ்ங்க பாடாத பாடு பாட்டுட்டாங்க ம்
ஆ
அப்றோங்க
சொல்லுங்க நீங்க தா சொல்ணு
வேற என்ன இன்னிக்கு எதுன்னா பண்ணீங்களா
என்னா பண்ண சொல்றீங்க இப்பதா பண்ணணுங்க எல்லா
நா என்னதா இன்னிக்கு வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாலட் மாரி சாப்பிட்டேங்க ஈவ்னிங்ல அப்புறோ வேற என்ன பண்ண எப்பயு வந்து சுண்டல் சாப்பிடுவே இன்னிக்கு வந்து கொஞ்சோ சேஞ்சுக்கு ரொம்ப சோம்பேறியா இருந்ததா செரி ஒ நாலு ஃப்ரூட்ஸ கட் பண்ணி சேலட் மாரி பசங்களுக்கு குடுத்துட்டு நானு அது கொஞ்சோ ஸ் சாப்ட்டே கொஞ்சோ நல்லாவேருந்தது இந்த பொமகிரானட்டு அப்றோ ஒரு ஆரஞ்சு
ஆ
ஒரு பனானாக் எல்லாமே கட் பண்ணி போட்டு
அ
ஒரு பவுல்ல போட்டு குடுத்துட்டன்னா நல்லா சாப்ட்றுவாங்க பிள்ளைங்க கொஞ்சோ ஹெல்த்தியா குடுக்கணுனு யோசிச்சா இப்டி குடுத்துருவ பஸ் செய்ய முடியாதுங்க அதனால சுண்டல் எப்பயு வெப்ப நானு
ஆ
பிள்ளைங்க வந்து அது கொஞ்சோ ஹெல்தியாருக்கு பு்ரோட்டீன்ஸ் கெடைக்கு
அது வந்து நெஜமாவே கம்பல்சரி ஒரு வேல வந்து சாப்பாடு மாரி எடுக்க சொல்றாங்க அத ஸ்னாக்ஸ் மாரி கூட இல்ல ஒருவேள சுண்டலே சாப்பிட்ணுமா கொஞ்சோ சுண்டலு ஆ கொஞ்சோ கலக்கா கொட்ட ஆ முட்ட இதெல்லா வந்து ஒருவேளைக்கு சாப்பாடவே காலேல சாப்பாடு எடுக்க சொல்றாங்க அத
நா காலேல குடுத்துட்ருந்தேங்க சாலட் மாரி அதாவது அதுல கொஞ்சோ ஆனியன் போட்டு குக்கும்பர் கட் பண்ணி போட்டா அது வேற லெவலுங்க வேற லெவல் அது எப்டி சொல்றது வயிறு ஃபுல்லா இருக்குங்க நீங்க காலேல சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்க பிரேக் ஃபாஸ்ட்லா நீங்க செய்யவே வேணா எல்லா கா ஒரு நாலு தானியத்த அவுச்சி
ஆ
ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி ஒரு எலுமிச்சைப்பழோ உங்களுக்கு தேவன்னா போட்டு அடச்சு சாப்பிட்டு பாருங்க
ஆடேங்கப்பா ஆ
ஒடம்புக்கு ஹெல்தி நம்ம நெறைய ரொம்ப பொண்ணி காலேயிலயே தோச இட்லின்னு சாப்டாம ஒரு நாளாவது நீங்க இப்டி சாப்ட் பாருங்க ஏ என்னோட எனக்கு ஒரு அத்த பைய இருக்கா அப்டி சரி நா குண்டா இருக்கனு எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க
ஆ
இப்டி இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நா சொல்லிட்ட என்னால ஃபாலோ பண்ண முடிலப்பா
அ அ
அதுக்கு அவ நீ குண்டாவே இரு அப்டின்னு சொல்லிட்டா
ஓ நீங்க குண்டாக்கறத லைக் பண்றாரு உங்க அத்தப்பைய கரெக்டுங்களா அத்தப்பையனோட சிரிக்கிறீங்களங்க வெக்கப்படுறீங்க
ஏங்க அப்டி சொல் நீங்க நா சொல்றது பரவால நீங்க ஏங்க சிரிக்கிறீங்க
இல்ல எனக்கும் அப்டி சொன்னா திரி போ
ஐய்ய்ய
என்னங்க பண்றது ஹ ஒரே ஜாலியாக்குங்க ஒரு காலத்துல நாங்க எங்க அத்த பசங்க ஆஹ மா பாதிங்க எல்லா ஒன்னா சேர்ந்தருவோ ஒன்ன
தனி அழகுங்க
ஆமாங்க எல்லா ஒன்னா சேந்துருவோ அஹ்
மானுங்க நா போயிட்டேன்னு வச்சுக்கோங்கள இப்ப வரைக்கும் போய் ஹோ அங்க ஜாலியா இருக்கு அது ஒரு ஒரு தனிய ஒரு பாச தா
ஆமாங்க அது பாசமே வேற தாங்க ங்க அத்தைங்களுக்கு கூட சங்க அத்த பசங்களு சரிங்க பாச தாங்க பாச எல்லா இல்ல இல்ல இல்ல நல்ல பாசம்தா அ ஆ உஹ
ஆ
அப்பற சொல்லுங்க நீங்கதா ம் அப்பறோ என்னங்க கல்யாணத்துக்கு எல்லா ரெடியா நாள் நெருங்கி
பயங்கரோங்க எப்டிங்க ரெடி ஆயிட்டு இருக்கோ பந்த கால் நட்டதுல இருந்து பிசீங்க டெய்லி ப்பா இனத்துக்குங்க இந்த மாரி நலங்கு வச்சுனுருக்காங்க எனக்கு ஒன்னு புரில்ல
ஏங்க அவ்ளோ நலங்கு வைக்கிறாங்களா
தெரிலங்க ரெண்டு வச்சுட்டாங்க இதோட சேத்து ரெண்டு வச்சுட்டாங்க
ஆமா அஞ்சு வைக்குவாங்க மாப்பிள்ள வீட்டுல வந்து அஞ்சு வைப்பாங்க ரெண்டு நாள் மாமா அது சிறு அக்காது தனியாப்ப வைபாங்க அப்பற கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடி நாள் வச்சிருவாங்க
ம்ம்
ம் செய்வாங்க அந்த மாதிரிலா
அதா முற இருக்கவங்க ஃபர்ஸ்ட்ட் செஞ்சாங்கங்க அக்கா வீட்டு்ல இருந்து செஞ்சாங்க இன்னிக்கு வந்து தங்கச்சி செஞ்சுச்சு
ஆஹ
சா எனக்கு அது ஒண்ணுமே புரியல நானும் எங்களோட கோ சிஸ்டரும் பேசிக்கிட்டோ இது என்னங்க இது வித்தியாச வித்தியாசமா வெக்கிறாங்க கா நலங்குன்னா ஃபேமிலிக்கு ஒண்ணு இருக்கும் கவிதா அதாவது ஊர் வழக் கோ ஒண்ணுருக்கு அவ்ங்க குடும்ப வழக்கம்ன்னு ஒண்ணு இருக்கும் இப்படிதா செய்யணும்னு ஒண்ணு இருக்கும் அது நம்ம நம்ம எப்டி சொல்றது அப்டின்னு நாங்களு வேடிக்கய தா பாத்துட்டுருந்தோ நல்ல சாப்பாடு போட்டாங்க சாப்ட்டு நாங்க கெளம்பிடோங்க உ உ ம்
அருமுங்க அருமுங்க அபடித்தாங்கருக்கணு உம் உம் ம் பரவால்ல நல்லா கல்யாண சாப் பாடு சாப்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வந்திருக்கீங்க
ஆமாங்க இன்னும் ஒரு வார் த்துக்கு உம் கிச்சனுக்கு பாய்ங்க கிச்சன் பாய் பாய் அப்டி சொல்லிட்டு ஆனா அந்த கல்யாணம் முடிச் ச்சுட்டு எங்கள எனக்கு இருக்கும் பாருங்க அப்பா அவ்ளோ வேல இருக்குங்க எனக்கு அது நெனச்சா இப்பவே பயமா இருக்குங்க யோ பயம்மா இருக்குங்க ப சொல்லி எவ்ளோ வேல இருக்கு தெரியுமாங்க
ஆ
இப்ப போட்டது போட்டு அப்டி இருக்கு
ம்
எல்லா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு பாத்துக்கலா கல்யாணம் முடிச்சி பாத்துக்கலான்னுட்டு எல்லாமே போஸ்ட்மார்ட் பண்ணிட்டு வச்சிருக்கோ
ஆ ஆ ஆ செரிங்க செரிங்க சூப்பர்ன்னு நீங்க தா சொல்லுங்க அப்றோ நீங்க தா என்ன நடந்தது
எதோ டிவில பா சீரியல் பாப்பீங்களா
இல்லங்க எனக்கு சீரியல் பாக்குற பழக்கோ இப்ப இல்லங்க எப்பவுமே வந்தது இல்ல ஒண்ணே ஒரு டைம் சன் டிவில நாதஸ்வரம் மட்டு தொடர்ந்து பாக்குவோங்க அப்பறோ ஆனந்த சீரியல் ஒரு நாள் தொடர்ந்து பாப்போங்க அந்த ரெண்டு தாங்க பாத்திருந்தே
ட்டு சீரியல சுடுறீங்க
அந்த காலோ இல்லைங்க இந்த காலத்தா ரெண்டாயிரத்துக்கு மேல தா இப்போ தா வந்து சு அதுலா
ஏங்க நாதஸ்வரோ எல்லா எப்பங்க நீங்க சொல்றீங்க நா ஸ்கூல் படிக்கும் போது சொல்லிட்டுருக்கீங்க
இல்லங்க நாதஸ்வரோல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அதுக்கப்பற தா நாதஸ்வரமே பாக்க ஆரம்பிச்சதே வீட்ல தா இங்க தா பாத்தே ஆ ஆமா நீங்க ஸ்கூல் படிக்குபோதே கல்யாணோ ஆயிச்சுங்க நா உங்களோட பெரிய பொண்ணார் இப்ப நா அநேகமா உ நீங்க சின்ன பொண்ணுங்க நா ரொம்ப பெரிய பொண்ணுங்க ஆமாங்க
இந்த வயச சொன்னா மட்டு இந்த பொம்பள்ளைங்களுக்கு ஆக மாட்டேங்குது
ஆமாங்க அது யாருன்னா எங்க அக்கானாவே எனக்கு ஆகவே மாட்டேங் க்குதுங்க அது வேற ஆக மாட்டேக்குதுங்க வயசுவரத்திதுதா ஆண்டினாலு இன்னும் டென்ஷன் ஆயிடுது எங்க எ மச்சுன பசங்க எங்க மூத்தார் பசங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா
கூப்ட்டா பரவால்லங்க வயசு பிள்ளைங்க அக்கானு கூப்புடாதுங்க ஆண்டி அப்டின்மோ கோவமா வரு என்னது இது ஏ இவ்ங்க எல்லா நம்மள ஆண்டி சொல்றாங்க அப்டின்னு
அப்றம் மாம்மா அப்டிதா ஆயிடு அப்றோ என்னடா இது சொன்னா சொல்லு போறா வுடு சொன்னா என்ன பண்ண போறா நானு விட்றது செரி பேசிகங்கன்னு ஆனா மோஸ்ட்லி என்ன யாரு ஆண்டினு கூப் ட்ருதுல்லங்க சின்ன கொழந்த கூட அக்கான்தாங்க கூப்டு என்ன
ஓ
ந உன்ய அக்கா அக்கா அக்கான்தாங்க சொல்லுவாங்க நெஜமாதா அப்றந்தா எங்க பசங்க கிட்ட சொல்றது இனிமேட்டு நா உங்ளுக்கு பெரிய அக்கா நீ எனக்கு சின்ன தம்பி நீ அந்த மேரிதாங்க சொல்றது எங்க வீட்டுகாரு தலைல தலைல அடிச்சுக்குவாருங்க அப்பதா சந்தோஷமா இருக்குங்க எனக்கு
ம்
ம் நன்றிங்க நன்றிங்க என்னோடைய இணைப்ப வந் த நீங்க செரியாப் பயன்படுத்தனால ரொம்ப நன்றிங்க அடுத் த இணைப்புல சந்திப்போங்க நன்றிங்க அ